சிஸ்டர்
ஹலோ
ஹலோ ஆ சிஸ்டர்
சொல்லுங்க சிஸ்டர் கேதா
ஹலோ ஆ கேக்குது எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே ஸ்டர் நீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்களா லன்ச்லா முடிஞ்சு தா
இப்பதா சாப்டுட்டு இருக்கன்ஸ்டர்
லேட்டா கேக்குதா லேட்டா கேக்குதா நா பேசுறது லேட்டா கேக்குதா
ஆ இல்லல்ல இப் ப கேக்குது இதுக் முன்னாடி
இப்பய் ஓ செரி
ந்த அது
செரி தெரில என்ன ப்ரச்சனன் தெரில இப்ப எனக்கு விட்டு விட்டு கேக்குது அது என்ன ப்ரச்சனன் தெரில ஆ இன்னிக்கு கார கொழம்பூ கீர தா வெறூ சாதோ வச்சுட்டு காரக்கொழம்பூ கீர தா வச் சிருந்தே நீங்க
நா வன்ட்டு ஸ்விகி ஆடர் பண்ணிந்தே சிஸ்டர் ஒடம்ப் சரீல
ஆ ஆ
அதனால ஆர்டரு போட்டு சாப்ட்டுட்டு இருக்க
சரி சரி என்ன செய்யுது சிஸ்டர்
புரில சிஸ்ட
உங்களுக்கு என்ன பண்ணுது ஒடம்பு முடியலன்னு சொன்னீங்களே ஜொரமா
இல்ல இல்ல ஃபீவர் இல்ல ஃபீரியட்ஸ் டைமு கொஞ்சொ ஸ்டொமக் ஃபெயினாயிடு ப்போ ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ சிஸ்டர் கேக்குதா